தோழி வணக்கம் தோழி
ஆ வணக்கம் தோழி நலமா இருக்கீங்களா
நல்லா இருக்கு தோழி இப்போ நம்ம பேசுனோ அந்த முன்னாடி பேசுனது மாதிரி இப்ப நீங்க சொல்லிருந்தீங்கல்லைய அந்த ஆஃப் நல்லா பேசுவே அப்படின்ற மாரி சொல்லிருந்தீங்க இல்லையா இப்போ எனக்கு தெரிஞ்ச த்தீங்கன்னா இப்ப ஆசிரியர்கள் ஒரு ஒரு வாட் வாரத்துலயு செரி ஆ என்னோடது தோழிகள் ஒரு வாட்ட சேரி இப்ப எனக்கு தெரிந்த ஒருதவுங்க வந்து நெறைய பட்டிமண்றத்துல பேசக்கூடியவர்களும் இருக்குறாங்க தோழி போ இப்ப நான் அவுங்ககிட்ட சொல்லி எதோ அப்ப அவுங்க பண் க பண்றதுங்கதுல்லாம் போறாங்கல்லயா அப்ப போம்பொழுது உங்கள சொன்னா நீங்க போய்ட்டு அதுல கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கூ அந்த மாரி சொல்லி சொன்னா நீங்க போய் கலந்துப்பீங்ளா தோழி
உம் கண்டிப்பா தோழி இதுல வந்திட்டு நம்ம அந்த தலைப்ப பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டூ போதூ மத்தபடி நம்ம போயி எங்கனாலூ பேசிர்லா தோழி அது ஒண்ணூ பிரச்சன கெடையாது
ஆ ஆனா பேஸ்றதுக்கு உங்ளுக்கு வாய்ப்பு இருக்குன் நீங்க நெனைக்
ஆமாமா கண்டிப்பா தோழி
செரி் ஆ இது பிள்ளப்பூ உங்ளுடைய சொல்லுங்க தோழி
இதுல வந்திட்டு அதாவ்து எங்க சித்தி ஒண்ணு சொல்லிருந்தாங்க என்னன்னா நீ போய்ட்டு தப்பாவே பேஸ்னாலூ வந்திட்டு ஒன்ன வந்து ஓ தலைய ஒண்ணூ எறக்கிற மாட்டாங்க அந்த மாதி ஒரு ஒரு இது சொல்லிந்தாங்க அதாவ்து எனக்கு வந்து அத நெறைய நெறைய வார்த்த பேசி நெறைய நம்மள அ ம் ஒரு மோட் ஆ அட்வைஸ்ப்ப அட்வைஸ் பண்றத விட இது மாரி ஒரு ஒண்ணு ரெண்டு வார்த்தைகளா மனசுல பதியு இல்லையா அந்த மாதிரி எனக்கு அதனால அ எங்க இருந்தாலு பேசிடலா அந்த மாதிரிதா ஒரு இது ஒரு பெருசா ஒரு இதெல்லா இல்ல பயந்துகிட்டு அந்த மாதிரி லா இல்ல
ஆமா இப்போ நம்ம வந்து இப்ப ஒரு பட்டிமன்றத்துல பேசுறோ அப்டிங்கும்பழுது நம்ம வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து என்ன பேசுறோ அப்டின் எல்லாருமே பாக்க மாட்டாங்க அதாவது ஒரு சில பேர் அந்த கருத்துக்கள பா ப்ப யாரு பாக்க மாட்டாங்க அப்டின்னு சொல்லல பாப்பாங்க அதே சமயத்துல பாத்தீங்க அப்டினாக்கா அ ஒ ஒரு சில வார்த்தைகள் தப்பா இருக்கா தப்பா போயிட்டு அப்படின்ற பொழுது அத வந்துட்டு பெருசா யாரு சுட்டிக் காட்ட மாட்டாங்க அத விட தப்பா பேசனத விட என்னவ சரியா பேசி பேசிிருக்கோ இத வந்து கருத்தா பேசிருக்கோ ஆ எத வந்து வேக எத எதுவுமே வந்து வேகமா பேசிட்டோ அப்டினாக்கா கண்டிப்பா வந்து அது வந்து நமக்கு ஒரு அந் வேகமா பேசுறதுக்குதா வந்து மதிப்பு அதிகம்னு சொல்லுவாங்க பட்டிமன்றத்துல பொறுத்தளவு நாங்க பேசுறதுக்கு சத்தமாவும் இருக் அதே சமயத்துல வந்து அழுத்த திருத்தமாவும் பேசணு அததான் வந்து பாப்பாங்க ம் அதோட வந்துட்டு நம்ம ஒரு சில வார்த்கள் நிச்சயமா வந்து தப்பா இருக்கு அதாவது தப்பா இருக்கு அப்டிங்கற து வது கிடையாது சில வார்த்தைகள் தெரியாம மா ஏதாவது அ மாத்தி பேசுறோ அப்டிங்கும்பது அதெல்லா வந்து பெருசா பாக்க மாட்டாங்க அதேப்போ வாவுங்க அவங்க செஞ்ச நன்மைகள பத்தி பேசிட்டு அவங்களுடைய செய்த தீமைகளயு அதுல நம்ம சொல்லிடு வாய்த்தவறி சில வார்த்தைகள் வந்துரும் ஆ அது வந்து செய்த நன்மைகளை மட்டுந்தான் நிறைய பேர் எடுத்து ப்பாங்க பேசக்கூடிய இடங்கள்ள அந்த மாதிரி நீங்க பேசுறதுக்கு இப்ப நிறைய வாய்ப்புகள் வரும் தெ வந்துதுனா கண்டிப்பா நான் உ நான் சொல்றே
ம் கண்டிப்பா தோழி
ஒரு பீச்சுக்கு போறீங்க அப்பதான் சாப்பினும் சம்பளம் கிடக்குது அ ஏதாவது ட்ரை அதா அப்டின்றத கட்டிடு
ம் கண்டிப்பா தொ
நம்ப போய் பேச பேச நமக்கே அனுபவ வந்து
ஆமா ஆமா ம் ம்
ன்னா அங்க உள்ளவங்களுடையய தொலைபேசியோட நம்பர்லா உங்களுக்கு கிடைக்கு
ஆமா ம்
ஒரு இடத்துக்கு போய் பேச போறீங்க அப்டினா அவங்களே வந்து உங்கள வந்து அழைப்பு எடுத்துக் பாங்க நீங்க அவுங்கக்கிட்ட பேசுறதுனால அவுங்க எங்ககெங்க போறாங்களோ அந்த மேர் இடங்கள்ல உங்கள அழைப்பு எடுத்துப்பாங்க சரிங்ளா அந்த மாரி விஷ்யத்த நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க அ நிச்யமா நா வந்து இல்ல நானு கண்டிப்பா
ஆமா நா அத வந்து ஒரு திரும்ப நம் முதல்லருந்து ஆரம்பிக்கிணுங்கறதுக்காக இப்போ நா புதுசா வந்துட்டு நறைய புத்தகங்கள் படிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்க தோழி ஏன்னா புத்தகங்கள் படிச்ச தா நமக்கு வந்து ஒரு எடத்துல போய் ஒரு தெளிவா பேச முடியு இல்லையா அந்த நம்ப அவுங்க குடுத்துருக்கற தலைப்பப்பத்தி நம்ப தெளிவா பேசுணுன்னா மொதல்ல நம்ப அதப்பத் தலைப்பப்பத்தி நமுக்கு தெரியணு அதுக்கு முன்னால நம்ம இப்பேலேந்தே ஆம் ஒவ்வொரு புத்தகமா படிச் படிச்சு படிச்சு நம்ப மேம்பட்டாதா நம்ப அந்த எடத்துல போய் நம்ப ஒரு தெளிவா நம்பளால பேச முடியு அதனால நா இப்பேலேந்தே அதுக்காக நா தயாரா தா இருக்கே
ஆமா நம்ப வந்து புத்தகங்கள் அதிகமா படிக்கணு புத்தகங்கள் அதிகமா படிச்சோ அப்டின் ன்னாவே நம்ம வந்து நறைய விஷ்யங்கல தாராளமா தெரிஞ்சுக்கலா ஆ புத்தகங்கள்ல தா நமக்கு ஆ அப்-அப்ப உள்ள ஆ பெரியாட்கள்லா பாத்தீங்கன்னா ஆ சில பேர்லாம் பாத்தீங்கன்னா நாங்க இதுல எல்லாம் இருந்திருப்பாங்க அதாவது ஜெயில் எல்லாம் போய் இருந்தாங்களே அதாவது காமராஜர் ஐயவா இருக்கட்டூ அ கலைஞர் ஐயவா இருக்கட் ஆ சோ அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஜெயிலதா அதிக நாட்கள் வந்து கழிச்சிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள தான் படிப்பாங்க இப்போ ஒரு பெரிய தலைவர்கல பாக்க போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வந்து அ இவரு ஸ்டாலின் ஐயா வா இருக்கட்டும் ஆ அல்லது ஓ யார பாத்து அனுப்ப மோடியே பாக்க போறோ அப்படின்னாக்கா ஆ அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாரதியார் புத்தகமா இருக்கட்டூ அம்பேத்கார் புத்தகமா இருக்கட்டூ ப்ச் சோ இது மாரி புத்தகங்கள் எல்லா பரிசா குடுப்பாங்க புத்தகங்கள பரிசா குடுக்குறதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தகங்கள படிக்கணும் படி படிக்க படிக்கதா நமக்கு வந்து அதுல இது வந்து து ஒரு ஒரு நல்ல விஷய விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கு உம் புத்த படிக்க படி தாந்தோழி வாழ்க்கையே நமக்கு முன்னூடு
ஆமா ஆமா கண்டிப்பா தோழி கண்டிப்பா ம்
இருந்தாலும் அய்ல நம்ம நம்மளுடைய அடையாளம் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அத வந்து நம்ம வந்து பின்தொடரணும் அதா என்னுடைய பிறை என்னா என்ன வந்த அளவு வந்து அதுதா ஏன்னா நமக்கு இப்ப வந் வந்துதா பாத்தீங்கனா உங்கள்ட்ட பணோருக்கா காசுருக்கா நா வரே உங்கள்ட்ட பேசுறே அப்டின் பேசுவாங்க இதுவே வந்து காசு பணோ இல்லையா அப்புடின்ட்டு நம்பள ஒதுக்கி க்கி வெச்ச காலங்களு இருக்கு அதல்லா வந்து என்னோட வாழ்க்கியில நா நல்லாவே அட் நடைபட் ட்டு பாத்து அ-அதோட பாத்து வளர்ந்து வந்துருக் அ நா நறைய விஷ்யங்கள்ல அ ஒரு நேரங்கள்லல்லாம் பணோ இல்ல அப்பிடின்றது காரணத்துனால நறைய அவமானங்களு அ தள்ளி வைப்பு இருந்தது நறைய பேரு இது மேரி பண்ணியிருந்தாங்க ஆஹ் அத அதனால வந்துட்டு த்து உங்களுக்கு உங்கள உங்களுக்கு ஒரு என்ன சொல்ல வர அப்டின்னாக்கா நீங்க வந்து படிக்கெணு படிக்கெறதுதா ந்து அ ஒரு நல்ல ஒரு செயல்பாடா இருக்கும் படிப்புதா முக்கியோ வே போயி எ ஒரு இப்ப உங்களுக்கு வந்து பட்டிமன்றம் வந்து நல்லா தெரியுது அப்டின்னு சொல்றீங்கெல்லையா அதாவது அந்த ம் பேச்சு திறமை அதிகம் இருக்கு அப்டின்னு சொல்றீங்கெல்லையா
ஆமா ஆமா கண்டிப்பா
அப்படி இருக்கும் பொழுது நீங்க போய் பேசி ஒரு எடத்துல ஒரு நல்ல விதமா நீங்க பேசி ஒரு தொலைக்காட்சியிலேயே ஊடகங்கள்லயே உங்கள பாக்குறாங்க அப்படிங்கும் பொழுது ஆ அப்ப சொல்லுவாங்க இங்க இருந்து டவல்ந்து போனவங்க எல்லாரோ அப்ப சொல்லுவாங்க ஓ இவுங்கல்லா இவுங்க என்னோட ச அக்கா பொன்னு என்னோட ச தீ போலே என்னுடன் தங்கச்சி என்னோட அக்கா என் பொண்ணு அப்டீன்ற ஒரு அதே அ பெருமையா சொல்லிப்பாங்க அதனால அதோட எடோ வந்து எங்க இருக்கு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது அதுக்கான திறமையும் நமக்கு இது ஆ அப்டி இருக்கும் பொழுது நீங்க வந்து அத விஷயமா நீங்க வந்து மீண்டும் நீங்க வந்து செயல்பட்டீங்கன்னா ஒரு நல்ல செயல்பாடா இருக்
எனக்கே வந்துட்டு தோழி ம் ஆமா இப்ப எனக்கே வந்துட்டு இந்த இப்ப வந்து நறைய பணோ சம்பாதிக்கனோ அதுக்கு நம்ம முதல்லே படிக்கணுங்கறது எனக்கு வந்து ஒரு ரொம்ப தாமதமா தெரிஞ்சுதுன்னு வச்சுகோங்கள வந்து நம் நம்ம வீடே இருக்கோ அப்படி எடுத்துக்கிறோம் நம்ம வந்து ஒரு இப்போ அப்படி எங்க வீட்ட பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா இப்ப மூணு பேரும் ஒரே மாதிரி அப்படின்னு பாத்துட்டாலே பா அப்படி பாத்து இருந்தாக்கா நா கண்டிப்பா நம்ம ஏன் படிச்சிகிட்டு இப்டியே இருந்துக்கலா அந் அந்த மாரி நா நெனைச்சு இருப்பே இப்ப என் எங்க வீட்ட பொறுத்த வெரைக்கோ ஒரு ஆளாவே நா ஒரு ஆளாவே கடையாது அந்த மாரி தா அப்போ எனக்கு எப்படி தோணிடுச்சுன்னா நா இவுங்க என்ன படி இவுங்க என்ன நம்ம வந்து சொல்றது நா படிச்சு நா காட்டுற அந்த மாரி இப்ப எனக்கு தோணிடுச்சு அதனாலயே நா இப்ப ரொம்ப அமைதியா இருக்க ஆரம்பிச்சுட்ட தேவயில்லாததெல்லா எல்லாத்தையு தவிர்த்துட்டு அவ்ங்
படிக்கிறது வந்து து பெரிய விஷ்யோ இல்ல இப்போ எடுத்துக்கோங்க என்னோட என்னோட பெரிய மகள் வந்து இப்போ டிகிரி டிகிரி தா படிக்க வெச்ச நானு அப்ப அவ டிகிரி படிச்சி ருக்கா ஒரு நல்ல ஒரு படிப்பு படிச்சிருக்கா ஆனா வந்து ஒரு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைலதா அவளுக்கு திருமணோ செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையே ஆய்டிச்சு ஏன்னா அடுத்து வந்து பெய் என்னுடைய வாழ்க்கைய நா பாக்கணோ அப்டின்றதனால அவளுக்கு ஒரு அ ஒரு அவசர அவசரமாக அவளுக்கு ஒரு திருமணம் செய்து வெக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அவரு நெனச்சிருந்தா அ கண்டிப் அப்போ வந்து அடுத்து அவ வீட்ல இருந்து அதாவ்து அவ வந்து ஒருடிகிரி முடிச்சிருக்கு அடுத்த டிகிரி அவ வீட்லேருந்தே அடுத்த டிகிரிய போட்ருந்தருக்கலாம் அது வீட்ல இருந்துப் படிக்கக்கடிய படிப்பெல்லான் இருக்கு இது வந்து கணவரோட வந்து கேட்டுதான் நம்ம வந்து அத க்கப்பறம் தான் செயல்படுத் நம்ம போய் காலேஜ்ல போயிட்டு ஃபஸ்ட் டிகிரி படிக்க போறது கிடையாது அடுத்த டிகிரி அது சம்பந்தமா அது ஏதாவது வேலைக்கு ரெடி பண்ணி போயிருந்திருக்கலாம் அதை விட்டுட்டு இன்னமும் வீட்டுக்குள்ளயே உட்காந்துட்டு
கண்டிப்பா நானும் ஆமா ஆமா நானும் அந்த தோழி நானும் அந்த தோழிட்டே பேசினேன் நானும் சொல்லிருந்த அந்த மாதிரி நீங்க அடுத்து இது மாதிரி நீங்க படிக்கலாம் இல்ன்னா நீங்க ஏதாச்சும் வேலைக்கு போலாம் அதாவது இந்த உ நிறைய இந்த கிராமத்திலே நிறைய வேலைகள்லாம் இருக்கு அதாவது ப பத்தாவதுல வந்துட்டு நம்ம அதிகமான மதிப்பெண் பெற்றிருந்தாலே போதும் நிறைய வேலைகள் எல்லாம் இருக்கு நம்ம வீட்டு வீடல சும்மா இல்லாம ஒரு ஏதாவது வேலை பாார்கக்கலாம் அந்த மாதிரி சொல்லிருந்தேன் ஆஹ் அது வந்துட்டு இல்ல இது மாதிரி வீட்டுல விட மாட்டறாங்க அந்த மாதிரி சொல்லிருந்தாங்க
இல்ல அதுதான் அவங்க வந்து கொஞ்சம் ந நினைச்ச இருந்தாச்சா வீட்டுல இருந்தபடியே வேற ஏதாவது படிப்பை எடுத்து படிச்சுட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கலாம் ஆனா அவங்க வந்து அத ஏ ஏதா எடுத்துக்காம இப்பததிக்கு இப்போதக்கு அவங்க என்ன நினைக்கானா அஹ் கணவர் இருக்காங்க குழந்தை இருக்கு சமைக்கிறோம் சாப்பிடடுறோம் ் ஒரு வீட்டு இருக்கு படுக்கறோம் தூங்றோ அப்டின்ற மாதிரி அவுங்க ட்டு இருக்காங்க ஆனா அது இப்ப வந்து அவுங்களுக்கு அதோட சூழ்நிலை தெரியாது பின்னாடி அது காலங்கல்லதல்ல ஏன்னா இப்ப நா பாருங்க நா ஒரு டிகிரி முடிச்சுருக்கனா இன்னொரு படிச்சிருத்திருக்கலா அப்ப வந்து நா ஒரு அதுந்த அலட்சியதுனால இப்ப எனக்கு இரண்டு கொழந்தைங்கள ஆயிடுச்சு இதுக்கப்புறோ படிக்கணும்னாலும் எனக்கு அந்த படிக்கணும்ன்ற ஒரு நினைவு அந்த நினைவே வரமாட்டேங்குது
ஆமா ஆமா அது வந்து நம்ம படிக்கும் போது தொடந்து படி படிச்சாதா அதுக்கப் அப்புறோ அந்த கொஞ்சோ எட இடைவளி விட்டோம்னா நம்மளால படி நிக்க முடியாது
கண்டிப்பா அதோட இடைவேளைய விட்டு டோம் அப்படின்னா நிச்சயமா தன்னால படிக்கிறது இதுன்றது ஒரு நெனப்பே இல்லாம நமக்கு மீண்டும் நா அடுத்த பேசலா தோழி நன்றி தோழி